ஹலோ
ஆ சார் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேங்க ஃபேமிலில எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ ஃபேமிலி எல்லாரு நல்லா இருக்காங்க
செரி செரி செரிங்க எனக்கு ஒரு ஹெல்ப்புங்க நா ஒரு டவுட் கேட்கலானு உங்களுக்கு கால் பண்ணே
ம் சொல்லுங்க
அ பைய வந்து டென்த்துங்க இந்த வருஷோ பப்ளிக் எழுத போறா
அப்டியாங்க
ஆமாங்க இப்போ ச் அவனுக்கு நல்லா எப்டி படிக்கிறது மெமரி வச்சுக்கிறது எப்டி படிக்கனு அந்த மாரி ஏதாது ஒங்களுக்கு டிப்ஸ் ஏதா சொல்லுங்ளே
காலைல ஒரு நாலு மணி அந்த மாரி டைமிங்ல எந்திரிச்சிற்றேங்க
செரிங்க
அ எந்திரிச்சுட்டு அ ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுங்க ஒரு மணி நேரத்துக்கு
ம்
அப்பறொ அது கா கா கா காலைல பண்ற வேலயெல்லா முடிச்ட்டு எ புக்கு எடுத்துர்னு
ம்
எந்த டிஸ்ட்ராக்ஷனு இல்லாம படிக்குனு
ஓ செரி செரி செரிங்க இப்ப என்னன்னா இவனுக்கு வந்துங்க சி பி எஸ் சில இருக்றதுனால அ வீடியோல பாத்துதா படிக்கிறா
ஓ
யூ டியூ ப்ல வீடியோஸ்லா வருது இல்லிங்ளா அத வச்சுதா படிக்கிறா அப்ப வந்து என்ன ஆகுதுனா அவனுக்கு நார்மலா இப்ப யூ டிப் குள்ள போம்போதே என்ன ஆயிருதுனா மத்த வீடியோஸ்லா காட்டுது இல்லிங்ளா அப்டியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது
ஆமாங்க அது மட்டு அதுதா ஆ ஃபோன்னால வர்ற பிரச்சனங்க
ஆமா ஃபோன்லயுமே வீடியோ பாக்குறதுனா கூட டைரக்டா ஃபோன எடுத்தோன்னு வச்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனா அது வாடஸ்அப் குல்ல பாக்குது அப்பற யூ ட்யூ ப்ல மத்த சேனல்ஸ் ல்லா அப்டியே முன்னாடி அதுதான காட்டுதுங்க
ஆமாங்க
அப்ப டேரக்ட் நமக்கு எதுல ஆர்வொ அதிகமா குதோ அது அதய பாத்தோன நம்ளுக்கு அதுல இன்டரஸ்ட் மாரிருதுங்ளாச்சே அத பாக்க க மாறிக்கிறா இல்லாட்டி சப்போஸ் இது டேரக்டா படிக்க ஆரம்மிச்சா கூட எடல எடயில என்னாயிருதுன்னா இந்த மாரி டேரக்ட் டேரெக்ஷ்ன் மாறிருது
ஆ ஆடு அந்த மாரி வந்து
ஆடு வந்து வந்துச்சுனாலே அப்டியே டச் பண்ணாலே அப்டியே மா மாறிக்குதுங்க
ஆமாங்க அதாங்க ஃபோனோட இது
புக்ஸ மட்டு வெச்சு படிச்சாவைங்க
ஆமா
பேஜ் பை பேஜா படிச்சா பரவால்ல தாங்க அவனுக்கு தெரியுதுங்க அதெல்லா அப்பறொ வேற வழி இல்லங்க யூ ட்யூப்ல தா பாக்கனுன்னே இருக்குது
இந்த பழைய கொஸ்டின்ஸ்லா இருக்குல்லீங்க
ஆமாங்க
அ போன வருஷொ அதுக்கு போன வருஷொ அந்த கொஷ்டின்ஸ்
ஆமா ஆமாங்க
அந்த கொஸ்டின்ஸ்லா வந்து தேத் ட டவுன்லோட் பண்ணி மறுடியு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாக்கனுங்க
ஓ அத எழுதியே பாக்க சொல்றீங்ளா
ஆ எவ்வளோக்கு எவ்ளோ நம்மோ டெஸ்ட் எழுதுறோமோ அவ்ளோக்கு அவ்ளோ அது வந்து நம்ளுக்கு மய மைண்ட் பவர் இம்ப்ரூவ்வு
ம்ஹும் இப்போ எனக்கு அதுல என்னன்னா இப்ப போன வருஷொ கொஸ்டின் பேப்பர்ல்லா எடுத்து எழுதுறேன்னு வச்சுக்குங்க அது மறுடி இந்த தடவ கேக்க மாட்டாங்கல்லங்க
ஓ மெட்ரிக்கு சி பி எஸ்சி க்கு வந்து அப் ரிப்பீட்டட் வராதா இருக்கூ மெட்ரிக் வந்து ரிப்
ரிப்பீட்டட் வருதுங்ளா அப்போ எனக்கு அத பத்தி தெரிலிங்க அவங்கட்ட கேட்டா தெரியு ரிப்பீட்டடா வருதா இல்லையான் செக் பண்ணி பாத்தா தெரியு ம்
ஆமாங்க
அதாவ்து மோஸ்ட் இம்பாட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாரி நீங்க சொல்றீங்க
ஆமாங்க வேற் மெட்ரிக்லெல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டிஸ் டூ செவன்ட்டிஸ் இந்த அந்த சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ரிப்
ப்ரீவியஸ் சேரி சேரி செரிங்க
அதுவு இந்த தடவ இப்ப போர்சன்ஸ் வேற மா ரொம்ப நாளா மாத்தாம இருக்காங்க அதுனால இ எ ஈஸியா நெறைய கொஸ்டின் பேப்பர் கெடைக்கு
கரெக்ட்டுங்க ம்
ஆ அது வர வர எக்ஸாம்ஸ் எல்லா மெட்ரிக் டென்த் எக்ஸாம்ஸ் எல்லா ரொம்ப ஈஸி பண்ணிட்ருக்காங்க
அப்டிங்ளா
ஆ டொல்த் எக்ஸாம் வந்து கொஞ்சோ டஃப்ஃபா கொண்டு போய்ட்ருக்காங் அந்த சி பி எம்மே சி பி எஸ் சி தா வந்து கொஞ்சோ இதா மாட்ரேட்டா மாறி மாறி வந்ட்ருக்காங்க
ஆமாங்க அதுவு பாத்தீங்கன்னா செட் ஒன் செட் டூ செட் த்ரின் மூணு விதமா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றாங்க ஒருத்தங்ளுக் வந்த கொஸ்டினு பக்கத்துல இருக்கறவ்ங்ளுக் வராதுன் வெச்சுக்கங்ளே யாருமே கிளாஸ்ல வந்து பிட்டடிக்க முடியாத மாரி செட் பண்றாங்கன் வெய்ங்க யாருக் எந்த கொஸ்டின் போயிருக் குன்னே தெரியாது அந்த மாதிரிங்க அ ஒவ்வொன்னு ஒவ்வொ ரு மாதிரிங்க ஃப செட் ஒன் வந்து ஈஸியா இருக்குதுங்றாங்க செட் டூ வந்து ரொம் பவ்மே கஷ்டமா இருக்குன்ட்டு அழுதுட்டே கூட வெளில வர்றாங்க அந்த மாதிரி ஒரு பம் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்ன்னா
ஆ
அந்த மாரி இருக்குங் கொஸ்டின் பேப்பர்
ஆமாங்க உங்க பையங்கூட அந்த டெஸ்ட் எக்ஸாம் எழுதி அ மேக்ஸ் எக்ஸாம் டஃப்ஃபா வந்திருக்கு அப்டின் சொன்னீங்க
டஃப்ஃபா ம் எல்லார்க்குமே டஃப் ஆய்ருச்சுங்க அந்த மேக்ஸ பொறுத்த வரைக்கு ரொம்பவ்மே அட்வான்ஸா கேட்டாங்க அது ஒரு ப்ளஸ் டூ லெவல்ல கேக்கறாங்கன் வெய்ங்ளே இவுங்ளுக்கு அந்தளவுக்கு அட்வான்ஸால்லா யோசிக் தெரியாதுல்ல ஆ ம் இவுனுக்கு இவுன நா ட்யூஷனுக்கு அனுப்ச்சதில்லைங்க ம் இவனா பாத்து படிக்கிறதா ஸ்கூல்லயு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் கெடையாதுங்ளா ரொம்பவ்மே ஃபோர்ஸ் எல்லா பண்ண மாட்டாங்க படி படி படின்னெல்லா சொல்லவே மாட்டாங்க
அது எதோ ஆன்லைன்ல எதோ எ என்னமோ பாட்ருந்தாங்க எதோ சேனல்
அத வந்து இவனாதா படிச்சதுங்க அது அவங்க சொல்லி் குடுத்தாலுமே அதை மனசுல ஏத்தி கொஞ்சோ ஒர்க் அவுட் பண்ணி எல்லா பாக்கணுல்ல அது எல்லாமே இவனா செல்ஃபா படிச்சதுதா அம் அதனால அ அந்தளவுக் தா எடுத்திருக்குங் இப்ப பாத்தீங்ன்னா அதுல செவன்ட்டி செவன் வந்திருக்குதுங்க மார்க்கு
ஓ அதா ரீஎக்ஸாம் எதோ எழுத போறாங்க அப்டின் சொல்லீர்ந்தீங்
அ ஆமாங்க எழுதிட்டா அதுக் ரிசல்ட் இன்னு வர்லீங்க
அவுங்க ரீஎக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்க் எழுதுனாங்க
மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு எழுதுனா
மேக்ஸு சயின்ஸ்ல எக்ஸாம் ஈஸியா வந்துதுங்க
இந்த தடவ ஓகேங்க ஓரளவுக்கு ஆ ஆனா எப்பவ்மே பாத்தீங்னா ஃபஸ்ட் டைம் வெக்கிற எக்ஸாம்க்கு தா இம்பாட்டன்ஸ் குடுப்போ இல்லைங்ளா செகண்ட் டைம் திருப்பி அது வந்துஸ்னா அது கொஞ்ச நாள் கேப் வேற ஆயிர்ச்சுங்ளா ஆ வந்துட்டு அ கொஞ்சோ ஒரு அளவுக்குதா எழுதிருக்கிறான் வச்சுக்கங்க பெஸ்ட் ஆஃப் டூ ரெண்டு எக்ஸாம்ல எது பெஸ்ட்டா இருக்குதோ அந்த அந்த மார்க் எடுத்துக்வாங்க
ஓ அப்படின் எக்ஸாம் எங்கெல்லா நடத்ன அதே ஸ்கூல்ல நடத்துனாங்ளா இல்ல வெளிய எங்காது
இவங்களோட இவன் படிக்கிற ஸ்கூல்ல நடத்துலீங்க அ எங்க வீட்டுக் அ கொஞ்ச கிட்டே இன்னொரு ஸ்கூல் இருக்கு அங்க தா எக்ஸாம் வச்சிருந்தாங்க இவ போற ஸ்கூல் கொஞ்சம தள்ளி இருக்குதுங்க ஒரு பத் ஒரு ப பத்து கிலோமீட்டர் வருன் வச்கங்க அ இப்போ எழுதுன எக்ஸாம் வந்து இப்போ இப் அ பப்ளிக் வந்து நம்ம வீட்டுக் பக்கத்லே ஒரு ஸ்கூல்ல வக்கிறாங்க எக்ஸாம் சென்டரா மாத்தி அங்க வக்கிறாங்க நா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதெல்லா ஏதாவத் பண்றீங்ளா
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்லா தா இருந்தாங்க ஆனா அது ஆ கொஞ்ச இது ஏற்கனவே இருக்கறதுல்லா வேலையெல்லா முடிக்கறக்கே கஷ் டமா இருக்கு அதுல எப்டி இத முடிக்கிறதுன்னு
ம்
ஆ உங்க பைய ஏதாவது முடிக்கணுங்ளா
இப் எக்ஸ்ட்ரால ஒன்னு பண்றது இல்லைங்க அவன் அவ சப்ஜெக்ட்ட படிக்கறதே பெருசா இருக்குது மத்த எக்ஸ்ட்ரா கரிகுல அவுங்க ஸ்கூல்லியு பெருசா ஒன்னு இல்லைங்க எக்ஸ்ட்ரா அந்த கேம்ஸ்ச தவிர ஒண்ணு இல்லைங்ளா அதெல்லா ஒண்ணு பண்றது இல்லைங்க நீங்க எலக்ட்ரிக்கல்லல்லா கொஞ்ச வேல செய்வீங்க
ஆமாங்க கொஞ்ச எலக்ட்ரிக்கல்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க
இன்ட்ரெஸ்ட் ஓ சூப்பர் சூப்பர் என்ன மாதிரி எல்லா பண்ணுவீங்க
அ ஸ்பீக்கரு ஆடியோ அந்த கனெக்ஷன்லா குடுப்பங்க
ம் ஹூ
அப்புறோ சும்மா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் ப்ராஜெக்ட் மாரி
ம் ப்ராஜெக்ட்லா பண்ணிக்வீங்ளா
ஆ பண்ணிப்பேங்
அது எப்டி நீங்ளா ஓன் ஐடியாங்ளா ஏதாவது மொபைல் பா வீடியோஸ் இல்ல பாத்து பண்றதுங்ளா
மொபைல்ல வீடியோஸ் ஐடியாஸ்லா வரு அத வச்சுதா பாப்பங்க
ம் ஹூ
ம் எக்ஸாம்லா இது அ ஃபீஸ்லா எப்டி கெட்டங்
எக்ஸாம் ஃபீஸ்சுங்ளா இப்போ செகண்ட் சார் எழுதுனதுக்கா
ஆமாங்க
செகண்ட்டா எழுதுனதுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு த்ரீ ஃபிப்டி அளவுக் கேட்டாங்க
ஓ த்ரீ ஃபிப்டி தான ம் பெண்ணெல்லா எப்டி யூஸ் பண்ணு பெண்ணு எந்த மாரி பெண்ணு யூஸ் பண்னுங்க
அவுங்க வந்துட்டு ஜெல் பென் தா யூஸ் பண்ணுவாங்க
நா ஒரு ஜெல் பென் யூஸ்சருங்க
ஆ‌ ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கலா பால் இந்த ரீஃப்ல எல்லா அவே எழுதுறது இல்லைங்க இங்கு பென் எல்லா யூஸ் பண்றது இல்ல அ கிளாஸ் ஜெல்லுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது அத வெச்சக எழுதுவாங்க பிளாக் கலர்லேயு ப்ளூ கலர்லயு மாத்தி மாத்தி எழுதிக்கலா
அது இங்க் பெண் யூஸ் பண்ணா என்ன பிரச்சன வரும்னா இந்த ஒரு மாசத்துக்கு அப்பறோ தா பேப் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க
ம்
அதனால இங்க் பென் வந்து கொஞ்ச நாள் போனாவே அதோட டல்னஸ் ஆயிடு
ஓகே ம்
ஜெல் பென் வந்து பெட்டரு அது வந்து ஒரே கலர்ல தா இருக்கு
ஆமா ஆனா இன்னொரு விஷயோ இருக்குங்க இத பொறுத்த வரைக்கு பேனா செலக்ட் பண்றது வந்து அந்த பேப்பரோட குவாலிட்டிய பொறுத்து தா இருக்குது ஏன்னா பேக் சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சின்னுவைங்க
ஆமா ஆமா
அத செக் பண்ணிட்டு தா அதுக்கு தகுந்தா‌ மாரி பென் சூஸ் பண்ணணு
ஆமா ஆமா அந்த மாரி பின்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சோ இதா பிரசன்டேசன்ல கம்மியாயிடும்
ஆமா ஸ்மட்ஜ் ஆயிரு எழுத்துக்கெல்லா பாத்தீங்கன்னா முன்னாடியும் அசிங்கமா இருக் க்கும் பின்னாடியு கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்குன்னு வெச்சி
அது எக்ஸாம்ஸ் அந்த மாரில்லா எவ்ளோக்கு எவ்ளோ ப்ரெசன்டேஷன் குடுக்குறோமோ அவ்ளோக்கு எவ்ளோதா நம்ம மார்க் வருமா
ம்
மெட்ரிக்ல எல்லா பொதுவாவே ஆ பிரென்டேஷனுக்கு ஏ ஹேண்ட் ரைட்டிங் இத்தா ஹேண்ட் ரைட்டிங் அ இதுதா வந்து மொதல் இது குடு ஆமாங்க சார் ரெண்டாவது தா வந்து படிப்பு படிப்பு கம்மியா படிச்சாலு இது பிரசன்டேஷன் நல்லா போட்டா போட்டுட்றாங்க சில டீச்சர்ஸ் போட மாட்டாங்க சில டீச்சர்ஸ் போட்ருவாங்க
ஆமாங்க கரெக்ஷன் பண்ணும் போது அவுங்களோட மைண்ட் செட் எப்டி இருக்குதோ அவுங்க வீட்ல ஏதாது பிரச் பிரச்சன பண்ணிட்டு வந்தாங்கன்னு வைங்க அதே டென்ஷன்ல ஒட்காந்து கரெக்ஷன் பண்ணாங்கனாலு அந்த மாதிரி அ ஆ நம்ளுக்கு இப்டிதா ஆகு
ஆங்க டைம் வேற இவ்ளோ ஆயிருச்சிங்க
ஆமாங்க ஆமாங்க
இப்பதா விடிஞ்சா மாரி இருக்கு நா பாத்தா எட்ரைக்கு மேல ஆயிடுச்சி
அதுதா அதுதா சேரி உங்களோட வேலையெல்லா இருக் குமாச்சி நீங்க‌ பாருங்க ம் ஆ இன்னொரு நாள் பேசலாங்க
சேரிங்க அப்றமா வந்து மாரிக்லா
அப்றோ கால் பண்றேங்க சேரிங்களா
ஓகேங்க
ஓகேங்க வெச்சிட்றேங்க தேங்க்யூ